நல்லா இருக்கேன் தோழி
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
இனிக் என்ன தோழி நம்ப எப்போது நம்ப வீட்டுல இருக்கோ உங்களுக்கு என்ன வேல இருக்கு பசங்கள அனுப்சு அனுப்பிவிட்டாச்சு இதுக்கு பெறகு நம்ப வீட்டுல நம்ளுக்கு நறைய வேலைகள் இருக்கு தோழி வீட பெ இது பண்ணணு ஒரு ஒழுங்கு ஓர இங்க எடுத்து வக்கணு பெருக்கற வேல இருக்கூ பாத்ரங்க சமச்ச பாத்தர இருக்கூ அத வந்து நம் அ கழுவி அத கிச்சனெல்லா நம்ப வந்து ஒதூக்கி வக்கிற வேல இந்த நறைய வேல இருக்கு தோழி உங்களுக்கு தோழி உங்களுட
னா கூட நம்ளுக்கு ஒரே ஒரு வேல தா ஆனா வீட்ல தா இருக்குறோனாதா பல வேல
எல்லா நாளு நம் வெளியில வேலைக்கி போறோங்களு காது ஒரு நாள் லீவு கெடைக் கு நம்ளுக்கு நம் நம்ப வேலதா ஆமா
நான் ஸ்டாப் லீவ் இருக்காது டைமிங்கு
ஆமா தமே இல்ல வேலைக் போறவங்லா எப்டி இது பண்றாங்கன் தெரிலல தோழி லேடிஸ் லா கஷ்டம்தால அவங்கள்கூ எக்ஸ்ட்ரா ஒரு வேலையு முடிச்சுட்டு வீட்டு வேலையு முடிச்சுட்டு அ அவங்க வேலைக்கு போறாங்க
டென்ஷனு ஹரிபரியா ஓ டனு நம்ளுக்கு ரெண்டு கால் பத்தவே பத்தாது
ஆமா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேல எல்லாத் தி முடிச் ச்சு அத கொஞ்சோ நேர எல்லாத்தையு எடுத்து போட்டுட்டு அப்ரோ வேலைக்கு போயிட்டு அந்த அந்த வேலையை பார்த்துட்டு திருப்பி ப்பியு வீட்டுக்கு வந்து அஹ் முடிச்சு வச்சாச் திருப்பி என்னென்ன வேலை எல்லா பாக்காம விட்டு போனாங்களோ அதெல்லா வந் வந்து பாக்குறதுன்றது வந்து பெரிய விஷயோ இல்ல சொல்லுவாங்க தெரியுமா எங்க காலேஜ்ல எங்க மேம் சொல்லுவாங்க அவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா உம் அஹ் ஜென்ஸ் ஆளெல்லா வந்து ஒரு ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு வேல தா பண்ணும் ஒரு அட்ட டைம்ல வந்து ஒரு வேல தா அவங்களால பாக்க முடியும் ஆனா நம்மளால தா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையு ஒரே டைம்ல சமைப்போம் அதுக்கு அடுத்த டேக்கே நம்ம அதே இதுல பாத்திரத் த்த வெளக்குவோ கிச் ச்சன கிளீன் பண்ணுவோனு அத ஒரே டைம்ல நம்ம அவ்வளோ வேலைய பாக்குறோம் நம்மளாலதா அது முடியு நம்ம வந்து ஓ எப்டி சொல்றது நம்ம பிசிக்கலா தா வந்து நம்ம வீக்கா இருக்கோ ஆனா நம்ம மென்டல் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கரு அப்படின்னு எங்க காலேஜ்ல எங்க மேம் சொல்லியிருக்காங்க அவுங்க சொல்லும் போது சில நேத்துல யோசிக்க தோணும் ஓகே அது நம்மளாலல்லா பண்ண முடியு போல இருக்
ஆமா ஆமா உண்ம அது வந்து நம்மள வந்து நீங்க இவ்வளோ வேல செஞ்சிங்கன்னு பாராட்டலன்னா கூட பரவால்ல நம்மள வந்து நீ என்ன செஞ்ச என்ன வேல காலயில இருந்து என்ன வேல செஞ்சனாலே முடிஞ்சு நம்ம எனர்ஜி எல்லா அப்படியே ஐயோ கடவு
கடவுளே என்னடா இது
இல்லவே இல்லன்ற மாரி தோணு இப்ப உங்க மேம் சொல்ற மாரி தான் நா வந்து பாத்தீங்கன்னா இப்போ தா ஸ்கூல் விட்டு ரிலீவ் ஆனே போன வருஷம்லா நா ஸ்கூ கூலுக்கு தா போவே ஹம் காலையில எந்திருச்சு உடனே நைட்டு வந்து சில சமயம் நா பாத்திர கழுவிட்டு படுப்பே சில சமயம் பாத்திர கழுவ மாட் எல்லத்தையுமே அப்படியே போட்ருவே
போட்டுட்டீங்க ஆமா அப்புறொ காலையில கஷ்டொல்ல உங்களுக்கு
காலையில என்ன பண்ணுவெனா எந்திரிச்ச ஒடனே ஃபஸ்ட் நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோ சாத வடிக்க போறோமா கொழம்பு வைக்க போறோமா ஃபஸ்ட்டு சாப்பாடு வடிக்கிறத கழுவி அரிசி கழுவி ஒரு கேஸ்ல வச்சுடுவே நெக்ஸ்ட் என்ன கொழம்பு சாம்பாரா சாம்பார்னாப் பருப்பு பருப்பு குக்கர கழுவி பப்ப பருப்ப வெச்சுடுவே
உம்
இல்ல வேற ஏதாச்சு கொழம்பு வைக்கிறோனா அத வெச்சுடுவே வெச்சுட்டு இத ரெண்டு கொஞ்சோ வேகுற நேரத்துல ஒரு அஞ்சு பாத்திரோ கழுவுவே
உம்
கழுவிட் ட்டு இன்னொரு கேஸ்ல கடாய வச்சுட்டு தாளிக்கிறதாந்தா தாளிச்சு தாளிப்பே இந்த கேப் ப்ப என்ன பண்ணுவே இருக்குற அழுக்கு துணி எல்லாத்தியு மிஷின்ல போட்ருவே மிஷின்ல போட்டு அத ஆன் பண்ணி உட் றுவே
உம் உம் உம்
இது அப்டியே சைமண் டுனியஸ்ஸா அ சமைப்ப ஒரு பாத்திர கழுவுவ துணி சமைப்ப பாத்திர கழுவுவத் துணி கண்டிப்பா அதுல ஏதாச்சு ஒன்னு முடிஞ்சிடு
அமா
எட்டு மணிக்கு வந்து முடிஞ்சிடு எந்து வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்னு
நீங்க இது பண்ணிட்டு திருப்பி எடுத்து போடுற மாதிரி இருக்குல்ல அப்புறோ துணிய காய வைக்குறது ஒரு வேல
பாத்ரூம் ஃப் எனக்கு ஃப்ரீயா இருக்கணு ஏன்னா பசங்க குளிக்காத்துக்கு முன்னா நா கடகடன்னு துணி அலசல்கு வைக்கணு இல்லன்னா பசங்க குளிச்சதுக்கு அப் புறோ நா துணிய அலசனு
ஆமா அதுக்குள்ளே உங்களுக்கு நேரம் ஆயிடு
குள்ளே இந்த சாப்பாட்டு வேல ஒரு ஒன்னு முடிஞ்சிரு ஒன்னத்துல சோறு வெந்துட்ருக்கு ஒன்னத்துல கொழம்பு இல்ல ஒன்னு பருப்பு இன்னோனுதுல வந்து அதுக்குள்ளே கொடகடன்னு வெங்காய காயி அரிஞ்சி வச்சிருவே அரிஞ்சி வெச்சு தாள்ச்ட்டு அதுல கொட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பொரியலா பொரியலுக்கு தேவையான காய கட் பண்ணி ஒன்னு அது வெந்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னு ஒரு அஞ்சு பாத்திரோ கழுவி வைப்பே அப்புற துணிய பாப்பே செரி டைம் ஆயிடுச்சா பசங்களுக் கடகடன்னு லன்சுக்க ஃப்ரிப்பேர் ப கட்டி முடிச்சலானு தண்ணிய ஃபில் பண்ணீட்டு ஸ்நாக்ஸ் எடுத் வச்சுட்டு சாப்பாடு எடுத்து வச்சுடுவே டைம் இருந்தா தோச ஊத் துவே இல்லேன்னா சாதத்த கொஞ்சோ போட்டு கொழம்பு மிக்ஸ் பண்ணி அதுவே ஸ்பூன்ல ஊட்டி விட்டுற மாரி பாத்துப்பே
ஓக்கே இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்ல தோழி உங்களுக்கு ஆ வேலைக்கு போற நேரத்துல உங்களுக்கு இத்தனையு நீங்க பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல கடசில இந்த அப்புற உங்களுக் உங்களுக்கு நேர இருக்காது தானே உங்கள கெளம்புற்துக்கு
ஆமா கஷ்டமா கஷ்டமாதா இ கண்டிப்பா நேரமே இருக் இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக் கு வீட்டுக்காரு கொஞ்சு ஹெல்ப் பண்ணுவாரு துணி மிஷின்ல ஓடுச்சுனா அவரு கொஞ்ச காய போடுவாரு பசங்கள விட்டு ந விட் அ விட்டுட்டு வர நேரத் நா அதுக்குள்ளேயே இருக்குற பாத்தர எல்லாத்தையு கழுவிட்டு கிச்சன் கிளீன் பண்ணி இது பண்ணி ஒதுக்கி வச்சுட்டேன்னா அவரு தோஸ்சுடுவார் நா குளிச்சுட்டு வந்துருவே இல்ல அவரு தோசை சுடலேன்னா நா சுட்டு வப்பே அவரு ஐயன் பண்ணிட்டிருப்பாரு
ஓ ரெண்டு பேரு பா ஷேர் பண்ணி பண்ணிகிறீங்
டேனியசா அப்டி மாத்தி மாத்தி இல்ல நீ போய் குளிச்சுட்டு வா நா தோசை சுட்டுக்கறன்னா அவரு அவருக்கு ரெண்டு தோசை எனக்கு ஒரு தோச இல்லங்க நீங்க பாருங்க நா தோசை சுடறன்னா இந்த மாரி சுட்டு வச்சிட்டு வந்துருவோ அதுக்குள்ளே துணி மிஷின்லேர்ந்து வந்துச்சுனா அவர் காய போடுவாரு அதுக்குள்ளேயே ஒரு வாய் சாப்ட் கடகடன்னு ரெடி ஆயிருவே அப்போ ரண்டு பேர் ரெடி ஆய்ட்டு நா ன அப்படி விட்டுட்டு அவர் போயிடுவாரு நானு ஸ்கூலு போயிடுவ இல்லன்னா திரும்ப வந்து நா துணி வேலபாத்து அதுக்கு தனியா டைம் ஒதுக்குற மாரி இருக்கு எனக்கு
கண்டிப்பா தோழி அதா எ எந்த வேலையா இருந்தாலு ஒரே ஆளா செய்யும் போது து நம்மளுக்கு வந்து அது ஒரு கஷ் டோ அதிகமாருக்கூல்ல ஒரு வேலைய நம்ம வந்து ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒ ஒரு சி டைமு நம்ளு துக்கு கம்மியாகூ நம்மளுக்கு ஒடம்பு வந்
உண்ம உண்ம நீங்க சொல்றது உண்ம ம் ஆமா ஆமா அவரு பசங்க எழுப்பிட்டாங்கன்னா அவரு குளிக்க வெப்பாரு நா சமையலப் பாத்துப் பே ஆனா அவர் வந்து எனக் க் ரெண் டு வாரோ தா அவர் அவைலபிள் அதுக்கப்றோ எல்லா வேலையூ நா தா செய்யணூ
ஓகே ஓகே
அவரு ஊருக்கு போயிவிடுவாரு சர்வீஸ்க்கு அவரு ஊருக்கு போய்ட்டா வெஜிடேபிள்ஸ் வாங்கறதுலேந்து பசங்களுக்கு தேவையான்ந்து வாங்கதுலருந்து ஹோமர்க் முடிக்க வெக்கிறதுலேந்து
ஓ எல்லாமே கே நீங்க எடுத்துக்கணூ ஓ போ நீங்க வந்து உங்களோட இத வந்து நீங்க வேலைய வந்து
ப பகிர்ந்துக்றோ இல்லன்னா எங்களால வந்து சமாளிக்க முடியாது
ஆம்மா ஆம்மா கண்டிப்பா தோழி இப்ப நீங்க வந்து இப்ப போட்டி தேர்வுக்காக நீங்க படிச்சிட்ருக்கீங்க
படிக்கலாந்தா நின்னே கே கொஞ்சோ படிக்கிறே ஆனால் இன்னூ மு
வேல பாத்தப்போ
நா மேரேஜுக் முன்னாடி டென்த்துக்கு எடுத்துத் நைன்த்துக்கு எடுத்த நைன்த்துக்கு டென்த்து போர்ஷன் எடுத்திருக்கே
ஓகே நீங்க பி எட் முடிச்சிருக்கீங்ளா
பி எட் டி டி எட் எம் ஏ பி எட்
ஓகே நா டி டி எட் ஆனா ந பி எட் முடிக்கல ஆமா நீங்க உங்களோட இது ஆ நீங்க உங்கள மாரிதா தோழி எ எப்பியாச்சு ஒரு நாள் தோணூ ஆ அப்றோ அத படிப்போ அப்றோ அப்டப்டே ஸ்டாப் ஆயிடூ இங்க இப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து போட்டி தேர்வுகள் தா வந்துரு சில நீங்க இந்த டெட் எக்ஸாமு இதெல்லாமே எக்ஸாம்ஸ் தானே வந்துருச்சு பாஸ் பண்ணாதா அப்றோ சீனியாரிட்டி மார்க் கு வச்சு நம்ளுக்கு போஸ்டிங் வருது அது பெரிய வேலயா இருக்குல்ல நம்முளுக்கு போனா நல்லாருக்கூ எனக் கூ ஸ்கூலுக்லா போய் ஒர்க் பண்ணூன் தா ஆச ஆனா எனக்கு வாய்ப்பு கெடைச்சதில்ல நா பிரைவேட்டால்லா இதுவரைக்கூ வர்க் பண்ணுனதில்ல ப
ஆனா உங்களுக்கு ஒர்க் பண்ணணூ வேலைக்கு போணுன்ற ஒரு ஆர்வோ இருக்கா ஆஸ் இருக்கா
இருக்கு தோழி அப்போ ஒரு காலத்துல இருந்துச்சு அப்புறம் சரி நம்ம வெளில போக முடியாது அ யேன்னு விட்
நம்மள மொடக்கிட்டாங்க நம்மளோடைய திறமைய மொடக்கிட்டாங்கன்றீங்ளா
ஆமாங் தோழி நம்ளுக்கு அப்ப தெரியில அ இப்ப வந்து பாத்தீங்னா நம்ளுக்கு எங்க போனாலு ஒரு குற்பிட்ட ஒரு பத்து வருஷ கழிச்சி என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன் சொல்வாங்க இப்ப எக்ஸ் ஆமா இல்ல இல்ல நம்போ எங்க இருந்தாலு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்னு தேவப்படுதுல ஒரு ஏஜ் பெறகு உங்களுக்கு அதுதான தேவபடறாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேக்கறாங்க நம்ம ஃப்ரஷரா ஜாயின் பண்ணா இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேல பாத்தீங்க அப்படின் கேக்குறாங்க அது ம்
பிளஸ் பாயிண்ட் சம் சம்பளத் கம்மியா குடு
ஆமாங் தோழி இருக்கு என்னன்னா நம்ளுக்கு ஸ்கூலுக்குல்லா உள்ள போனோம்னா ரொம்ப பிரஷர் தான உங்ளுக்கு அந்த பிரைவேட் ஸ்கூல்லல்லாம்
உண்மையாலுமே ப்ரஷர் தாங்க எட்டாயிரொ சேலரி குடு தான பத்தாயிரத் க்கு வேல வாங்குவாங்க பதினஞ்சாயிரத்துக்கு சேலரி குடுத்தா இத் இருவதாயிரத்துக்கு ப்ரஷர் இருக்கு
ப்ரஷர் இருக்கு அதுதா தோழி அ நம்ப ப கவர்மெண்ட்லனா வேலய நம்ப ஒழுங்கா பண்ணிட்டமா ஒரு குற்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாரும் வெளில வந்துருவோ அங்கல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேல குடுக்க மாட் அங்க பிரைவேட் ஸ்கூலல்லா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒர்க் பண்ணுவாங்கல்ல அவுங்கலா சொல்லுவாங்க இந்த இது போஸ்ட் குடுத்துட்டாங்க இத பாக்கணு அத பாக்கணு லீவு கெடையாது மாஸ் த்துக்கு ஒரு நாள் தா சாட்டேஸ் லீவு பசங்க வராங்களோ இல்லையோ டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரணு அந்த டீச்சர்ஸ்ங்க மத்த மத்த வேலைய பாக்குறதுக்குல்லா இப்ப இருக்கு அதனாலே பயந்துட்டே பிரைவேட் காலேஜ் ஸ்கூல்ஸ்க்லா போறது இல்லன்னு வச்சுக்கோங்கள சரி பாத்துக்லா கவர்மெண்ட் நம்ப இது வந்தனா பாத்துக்லா அப்படின்னு அந்த இதுல விட்டாச்சு தோழி உங்களோட மேஜரெது தோழி
இங்கந்த இங்கிலீஷ் மேஜர் வந்து என்னுடைய மேஜர் இங்கிலீஷ்
ஓகே நானு அதேதா
இல்ல இல்லங்க நா அ டி டி ஐடு மட்டு டிப் டிப்ளமோ கோர்ஸ் மட்டு தா ரெகுலர் மத்தது எல்லாமே
அப்ப நீங்க பன்னெண்டாவது வகுப்பு முடிச்ச பிறகு நீங்க டீ டி எல் முடிச் ப்பீங்க அதுதானே நானும் அப்படிதான் முடிச்சேன் அப்புறம் எனக்கு வந்து உம் கண்டிப்பா தோழி நன்றி தோழி நன்றி நன்றி